ப்ரோ கேக்குதுங்ளா
ப்ரோ கேக்குதுங் ப்ரோ
வணக்கோ வணக்கம் ப்ரோ
ப்ரோ ஆம் ப்ரோ ன் இன்னா ப்ரோ பண்ணுகிறீங்க
ப்ரோ அதான் ப்ரோ சும்மா புக் புக்கு ஒன்னு பட்ச்சுனுருக்கே ப்ரோ
புக்குங் படிப்பீங்களா ப்ரோஸ் சூப்பர் ப்ரோ நாங்கூட படிப்பே ப்ரோ ம்
என்னா ஆவுளானு புக்கு படிப்பங் ப்ரோ
என்ன மாரி ப்ரோ எந்த மாரி டாபிக்கு
ப்ரோ இந்த புக்கு பேரு பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் லாஸ் ஆஃப் பவர்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல
ஓகே ஓகே ப்ரோ
தமிழ்ல வந்து அதிகாரத்தை அதிகாரத்தை கையில எடுக்க அந்த மாரி ஒரு புக்கு ப்ரோ அது
ஓகே ஓகே ப்ரோ
இந்த புக்கு பாத்தீங்கனா அமெரிக்கால பேனே பண்டாங்க ப்ரோ
சூப்பர் ப்ரோ
ஆனா எல்துனதே அமெரிக்கா கார்ருதா ப்ரோ
என்னா ப்ரோ எத பத்தி ப்ரோ மணி பத்தீங்களா இல்ல லாஷா ஹாபிட்ஸ் ஹாபிட்ஸ் பத்தீங்களா ம்
திட்டு விதினா எப்டி தெரியுமா ப்ரோ ஃபஸ்ட்டு விதிவந்து ஒரு ஒரு விதி ஃபஸ்ட் விதி வந்து தலைவர்களை எப்போதும் அதிகமாக ஒளி வீசாதீர்கள்
ஓகே ப்ரோ
நம்மளுக்கு ஒரு தலைவர் இருக்குறாருனா அவர விட எப்பவுமே நம்மோ அவரு மேல நம்மள காட்டிக்க கூடாது ஃபஸ்ட்டு வீதி ப்ரோ செகண்ட் வீதி வந்து பச்சிருந் நானு நண்பள் நண்பர்களிடம் மிக அதிக நம்பிக்கை வைக்காதீர் அப்டின்றாங்க இந்த புக்கல
தலைப்பு தா வேற மாரி இருக்குது ப்ரோ அது எனக்கு இது பண்ணி
பயன்படுத்திக் கொள்வது என்று கற்றுக்கொள்ளுங்கள் இரண்டாவது வீதியா ப்ரோ அது ஃபஸ்ட்டு வீதில என்ன குடுத்துக்றாங்கனா ப்ரோ ஃபஸ்ட்டு வீதில வந்து உ மதிப்பீடு என்ன குத்து இருக்காங்கனா உங்களுக்கு மேலாக இருப் பவர்கள் தங்கள் தம் மேன் மேன்மையானவர்கள் என நிம்மதியாக உணரும் எண்ணம் வண்ணம் நீங்கள் எப்பொழுதும் செயல்படுங்கள் இப்ப நம்மளுக்கு தலைவர் இருக்குறாருன்னு வச்சுக்கோ ப்ரோ
ஆ ப்ரோ
அவருக்கு மேலாக இ நம்ம இருக்காத மாரி அவரு ஒரு இமேஜினேஷன் மாரி நம்ம காமிச்சிக்கணு
அப்பதா வந்து நம்ம தலைவர் வந்து இதா இருப்பாரு எப்டி சொல்றதுனு எனக்கு புரியல
அது ஒன்னு இல்ல அது அது புரிஞ்சுக்க முடியு ப்ரோ படிச்சாதா புரிஞ்சிக்க முடியு முடியு புரியுது ஆ
அவர்களை திருப்தி படுத்தவும் அவர்கள் மனதின் மனதில் இடம் பிடிக்கவும் உங்கள் உங்களுக்கு இருக்கும் ஆர்வத்தில் உங்கள் திறமைகளை மிகவும் அதிகமாக வெளியே காட்டாதீர்கள்
ஒரு இது மாரி யூஸ் பண்ணிக்க சொல்றாங்க ப்ரோ
ஆமா ப்ரோ தலைவரு கிட்ட எப்புமே நீ இன்னாதா தெறம இருந்தாலு ஒன்ன வெளிய காமிச்சிக்காத நம்ம தலைவர் கிட்ட மட்டு ஏனா நம்ம இருந்த ஆனா அவரு தா நம்ம தலைவரு ஏனா இந்த புக்ல ஃபஸ்ட்டு இதே பாரு ப்ரோ வேற மாரி குடுத்துக்குறாரு
ப்ரோ ப்ரோ அது காப்பி இருந்தா எதாவது இது பண்ணி உடுங் ப்ரோ
ஓகே ப்ரோ உங்குளுக்கு நா கன்ஃபாம் ஷேர் பண்றே ப்ரோ
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
அப்பறோ வந்து
மத்தபடி
அப்படி வெளி அப்பறோ ப்ரோ வெளி அப்படி வெளிகாட்டினால் எதிர்மறை விளைவுகள் ஏற்படும் அப்டி நீங்க அதுவு நீங்க உங்க தலைவரோட அதிகமாக ஒளி வீசணுன் நெனைச்சு இது பண்ணீங்கனா
அது பிற்காலத்துல எதாது நம்புளுக்கே பாதிப்
ஆமா நம்முளுக்கு தலைவர் எதனா குடுத்துருவாரு ப்ரோ அப்றோ
ஆமா ப்ரோ பிற்காலத்துல
அச்சத்தினை பாதுகாப்பின்மையும் நீங்கள் ஏற்படுத்தி விடுவீர்கள் என்னா சொல்றாங்கன்னா வந்து அவங்க மனசுல வந்து அச்சத்தையு அப்றோ பாதுகாப்பு இல்லாத மாரி ஒரு இன்செக்யூரா நம்ம ஃபில் பண்ண வச்சுருவோ
புரியிது புரியிது ப்ரோ
அப்டின்றாங்க ப்ரோ அதுல நெக்ஸ்ட் படிக்கட்டுமா ப்ரோ ம் உண்மைய இருங்க ஒரே செகெண்டு உண்மையில் இருப்பதை விட உங்கள் தலைவர்கள் அதிக பா புத்திசாலிகளாக இருப்பது போன்று தோற்றத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்துங்கள்
புரியிது அதாது எதாது அவரு எதாது செஞ்சாருன்னா நம்ம எதாது சொல்ணு
ஆமா ஆமா ப்ரோ தலைவர்கள் அதிகமாக புத் திசு அவுங்க அவுங்க எதோ சும்மா எதுனா ஒன்னு சொன்னாகூட அவங்கள நம்ம வந்து அந்த மாரி பேசணு அப்பதா வந்து அவுங் மனசுல நம்ம ஒரு இது
அதுதா வார்த்தைகளாலா அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துணு
ஆமா ப்ரோ கரெட்டுதா ப்ரோ அப்போதுதான் நீங்கள் அதிகாரத்தின் சிகரங்களை அடைவீர்கள் என்று சொல்றாங்க
இதுதா ப்ரோ எனக்கு எனக்கு வந்து ப்ரூஸ்லீ ப்ரூ ப்ரூஸ்லி உங்குளுக்கு தெரியுல ப்ரோ
ஓகே ப்ரோ தெரியு ப்ரோ ஆமா ப்ரோ
ஆ ப்ரூஸ்லி வந்து ஒரு சொல்லிப்பாரு ப்ரோ என்னான்ட்டுனா தி ஷேப்லெஸ் அப்டின்ற மாரி
ஆமா ப்ரோ பி ஏ வாட்டர்ன்னு அப்டி சொல்லுவாரு ஆமா
ஆ அது தா ப்ரோ
தண்ணி மாரி இருக்குணு
தண்ணி மாரி இருக்கும்னுனா எல்லா ஒரு எடத்துலயுமே வளைஞ்சி நெளிஞ்சு போற இது தன்மை கொண்டது அது மட்டுந்தா ப்ரோ அந்த மாரி ஆ அதுதா ப்ரோ தண்ணி மாரி இரு ம்
அந்த மாரி சொல்லியிருப்பாரு ப்ரோ அது ஆமா ப்ரோ
அதுதா ப்ரோ அதுதா இதுலயு அந்த கோர் கான்செப்ட் தா ப்ரோ
ஆமா ப்ரோ மொத்தோ நாப்பத்தெட்டு இது குடுத்துக்கறாங்க ப்ரோ தலைப்பு
அடுத்த இது நீங்க ரெண்டாவது தலைப்பு ஏதோ சொன்னீங்க ப்ரோ இது அது மாரிதான் அதிகமாக நண்பரிடம் அதிகமாக அது அப்டியே படிங்க ப்ரோ
நம் நண்பர்களிடம் மிக அதிக நம்பிக்கை வைக்காதீர்கள்னு சொல்றாங்க ப்ரோ
ம் அது வந்து எனக்கு தெரிஞ்சு நா சொல்றே ப்ரோ அதுக்கப்றோ நீங்க படிங்க
ஓகே ப்ரோ
என்ன என்ன என்ன அது செரி நீ படிங்க ப்ரோ ஃபஸ்ட்டு
ஓகே ப்ரோ மதிப்பீடு ப்ரோ படிக்கட்டா ப்ரோ
முக்கியமான இது மட்டு படிங்க ப்ரோ
ஓகே ப்ரோ நண்பர்கள நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் அவர்களை அவர்களை உங்களை மிக விரைவாக காட்டி குடுத்து விடுவார்கள் ஏனென்றால் அவர்கள் எளிதாக பொறமை ஆட் பட் ஆ ஆட்பட்டு விடுவார்கள் மேலும் அவர்கள் மேலும் அவர்கள் சலுகை பெற்று சீரழிந்து விடுவார்கள் புரியுதா ப்ரோ
புரியுது ப்ரோ
அதா சொல்றே நண்பர்களே எச்சரியா இருங்கோ
ஆ அதுதா ப்ரோ ப்ரோ இந்த காலத் த்தில்ல நட்புனா என்னனு கூட தெரியறது இல்ல ப்ரோ
ஆமா ப்ரோ அவங்க என்ன பண்றவாங்கன்னா எங்கனா ஒரு த்துல மாட்டினணு நம்மள காட்ட விட்டு அவங்க ஓடுவாங்க அப்டின்னு சொல்றாங்க ப்ரோ
கரெட்டு ப்ரோ நிஜமாவே ப்ரோ
நம்ம இப்ப ஒரு பெரிய ஆள் ஆகுறோன்னா நண்பன் நம்ம கூட ஒருத்த இருக்கிறான்னா அவனுக்கு ஒரு பொறாம வரு இவ மட்டு பெரிய ஆள் ஆவுறானே
நம்மள விட்டு அந்த ஒரு பொறாம கூட இருக்கலா அப்டின்றாங்க
கரெக்ட் தா ப்ரோ ஏன்னா இப்ப இன் வரையு கூட ப்ரோ இந்த காலத்து
ஆ ஆமா ஆமா ப்ரோ
நிஜமாவே ப்ரோ ஏன்னா இப்ப எல்லா இந்த காலத்துல நல்லதா உண்மையா இருக்கிறவங்க எல்லா இதுவே இல்ல ப்ரோ எவ இது பண்றானோ அவனுக்குதா ப்ரோ கெட்டது பண்றானோ அவனந்தா நல்லவனோ ப்ரோ
ஆமா ப்ரோ கரெட்டு தா ப்ரோ நல்லது சொன்னா கேக்க மாட்டானுங்க ப்ரோ
கரெட்டு ப்ரோ நல்லது கால இல்ல ப்ரோ நம்ம சொன்னா நம்மதா ப்ரோ கெட்டவ
ஆமா ப்ரோ
ஏன்னா அது ப்ரோ அதே மாரி நண்பர்கள் விஷயத்துல நா படிச்சது ப்ரோ நண்பர்கள் விஷயத்துல நா படிச்சது ஒண்ணு
ஆ ப்ரோ
ம் நண்பர்கள் விஷயத்துல பணமு நண்பர்களு எப்டின்னா அது ஒரு தலைப்பு மாரி ப்ரோ பணமும் நண்பர்களும்ன்ற மாரி
ஓகே ஓகே ப்ரோ சொல்லுங்க ப்ரோ எதுன கொஞ்சோ அதுல
ஆ அது எப்பிடின்னா இப்போ தண்ணியு எண்ணெயு தெரியுல்ல ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ
தண்ணியு எண்ணெயு ஒட்டவே ஒட்டாது ப்ரோ
ஆமா ப்ரோ என்னா பண்ணாலு அது ஓட்டாது ப்ரோ மிக்
அந்த மாரி அந்த மாரிதா ப்ரோ பணமும் நண்பர்களும் ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ
இது வந்து அது வந்து எல் எப்டி வேணா எடுத்துக்கலா ப்ரோ எல்லாத்துக்குமே பொருந்து அது
ஆமா ப்ரோ
ஏனா உங்களுக்கு புரியு நெனைக்கிறே ஏனா அது ஒட்டாது ப்ரோ நெஜமாவே ஏதோ ஒரு மன கஷ்டோ ஆயிடு ம் நண்பர்களுக்கிடையே பிரிவினைவாதம் வரும்
ஆமா ஆமா ப்ரோ கரெக்டு தா ப்ரோ கோச்சினு போயிடுவானுங்கோ பேச மாட்டானுங்க அப்றமா
எப்டி வேணா வரு சின்ன பிரச்சனைல வரு அடிச்சுட்டு சாகுறது வர திம் கூட வரு
ஆமா ப்ரோ அதா ப்ரோ பாகுறோல்லா ப்ரோ இப்ப எல்லா விளாத்துக்கு போறாங்க ரெண்டு நண்பரு வெட்டி ச சாதுரானுங்கன் வருது நியூஸு குச்சினானுங்கோ ரெண்டு பேரு அச்சின் செத்துட்டானுங்கோ அதே மாரி நா எ நண்பர்கள் இருகுறாங்க நெறய நியூஸ்ல வந்துருக்குது ப்ரோ ஒரு நண்பர் செத்துட்டான்னு இன் கூட இருக்ற நண்பனும் போயிட் தற்கொல பண்ணின்னு செத்துட்டா ப்ரோ அந்த மாரி நியூஸ் கூட வந்துருக்கு ப்ரோ
புரியுது ப்ரோ ப்ரோ இந்த நட்புனா இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் தெரியுல்ல ப்ரோ
ஓகே ப்ரோ ஆமா ப்ரோ
ப்ரோ அவுங்க பாரு ப்ரோ ஒரு ஃப்ரெண்டுக்காக உளுந்து அதுதா ப்ரோ அதுதா ப்ரோ ஆ நெஜமாவே மனிதர் உணர்ந்து கொல்ல இது மனித காதல் அல்ல
ஆமா ஆமா ப்ரோ அந் பாட்டு வருது ப்ரோ அப்டியே எனக்கு வாய்ல
நல்ல மூவி ப்ரோ ஆனா அதுதா ஃப்ரெண்ட்ஸுக்காக நெஜமா ப்ரோ ஆனா இந்த காலத்துல எல்லா தெரிதுல்ல ப்ரோ பாதி பேரு
எறங்குறம் போது அவ நண்ப வந்து எறங்குவா ப்ரோ எறங்கி அவன தூக்கினு வருவாங்க ப்ரோ
ஆம் ப்ரோ
அப்றோ அவுங்க அம்மா வந்து அந்த பைய கீழ விழுந்த பையனோட அம்மா வந்து ரொம்ப திட்டிட்டு போயிடுவாங்க
ஆமா ஆமா இவன் ஏனா குன்னு போவால்ல
ஆமா ஆமா ப்ரோ அப்றோ கோயில்ல போயிட்டு அந்த ஃபாதர் சொன்னோன்னே அவுங்களே அப்டியே அழுந்துருவாங்க ப்ரோ அப்டியே அழுதுட்டு அவ கிட்ட வந்து மன்னிப்பெல்லா கேப்பாங்க ப்ரோ நல்ல படோ ப்ரோ அது ஆனா
அது ஆனா ரியல் ட்ரூ பேஸ்ட் ஆன ஸ்டோரி ப்ரோ அது
ஆமா ப்ரோ ட்ரு பெஸ்ட் தா ப்ரோ ஆனா வந்து அவுங்க இப்ப எங்க இருக்காங்கன் தெரியலய ப்ரோ அவங்கள எல்லா பாக்க முடியுமா ப்ரோ
ப்ரோ அவுங்க வந்து கேரளா இந்த மாரி அங்கதா ப்ரோ அவுங்கள்து ஒரு மினி கோவா மாரி ப்ரோ கேரளானாலே
ஆமா ப்ரோ கேரளாலா போயிறீீங்களா ப்ரோ
போயிக்றோ ப்ரோ ஒரு டூ த்ரீ வாட்டி போயிக்றோ ப்ரோ ஒர்க் விஷ்யமா தா ப்ரோ
ஓக்கே என்னாவா இருக்க ப்ரோ
ப்ரோ நம்புள்து அப்டியே எங்க ஹோட்டல்ல ஒரு வாட்டி செஞ்சே ப்ரோ அதுக்கப்றோ பெயிண்டிங் போய்க்கிறே ப்ரோ
ஓக்கே ஓக்கே ப்ரோ ஹோட்டல்னா எப்டி ப்ரோ என்னா வேல ப்ரோ ஹோட்டல்ல
நம்ப ரெஸ்டாரெண்ட்ல ப்ரோ பர்கர் எல்லா செய்வ ப்ரோ பிஸா ரெசார்ட்ல மாறி செய்வ ப்ரோ கிச்சன்ல தா ப்ரோ ஒர்க்கு நம்மளுக்கு கிச்சன்ல தா ப்ரோ மத்தபடி ஆ மத்தபடி சர்வரு இதெல்லா நம்பளுக்கு புடிக்காது ப்ரோ
ஓக்கே வாங்கலா ப்ரோ தலவலி ப்ரோ
அதுதா ப்ரோ ம ம மத்தபடி நம்பளுக்கே ஓனா ஒண்ணு ரெஸ்டாரண்ட் குடுத்துட்டாங்கன்னா ப்ரோ நம்ளே தா பில்லிங்கு போட்ணு நம்பளேதா கிச்சன்லயு வேல செய்யணு நம்பளேதா எத்துனு சர்வு பண்ணணு தனியா குடுத்துருவாங்க ப்ரோ நம்பளுக்குன்னு ஒரு
ஆமா நம்பளுக்குன்னு ஒண்ணு குடுத்துருவாங்களா ப்ரோ
ஆ ஆமா ப்ரோ அது என்ன அது என்ன செய்யலா ப்ரோ டீசென்ட்டா செய்லா ஏன்னா நம்பளேதா பில்லிங்கு பில்லிங் போட்டு நம்பளே தா பண்ணணு இது கிச்சன்ல அவுங்க கேட்டாங்கன்னா சிக்கன் லாலிபாப்லேந்து பர்கர்லருந்து எல்லா லா நம்பளேதா பண்ணும் ஏத்துன்னு போய் குடுவங்க பிரெஞ் பிரெஞ்சு பிரைஸ்சு பண்ணுவ ப்ரோ பிரெஞ்ச் பிரைஸ்சு எல்லாமே பிரெஞ்ச் பிரைஸ் சும்மா உருளக்கேலங்கு மாறி எண்ணெய்ல போட் உட்டா அது விழுந்துரும் ப்ரோ
ஆமா ப்ரோ சூப்பர் ப்ரோ
பர்கர்ல எல்லா இருக்கு ப்ரோ வெஜ் பர்கரு சிக்கன் பர்கரு டவர் பர்கரு
டவர் பர்க்கலா
ஆமா ப்ரோ இருக்கிறதே அத்தா ப்ரோ பெருசு
ஓ ஐட்டா இருக்குமா ப்ரோ ஓக்கே ஓக்கே வெக்கட்டா ஏன் ப்ரோ அப்புறோ ப்ரோ என்னா ப்ரோ என்ன பண்ணுயிருக்கீங்க ப்ரோ சாப்ட்டீங்ளா
தோ போனும் ப்ரோ வீட்டுக்கு தா ப்ரோ போய்ன்னு இக்கிறே ப்ரோ வாக்கிங் தா அதுதா இன்னும் ஒரு டென் மினிட்ஸ்ல ரீச் ஆயிடுவே ப்ரோ
சேரி ப்ரோ
சரிங் ப்ரோ சாப்ட்டு தூங்குங்க ப்ரோ நீங்களும் மீட் பண்லா நம்ம அடுத்த அடுத்த இதுல சந்திக்கலா ப்ரோ
ஒக்கே ப்ரோ நன்றி ப்ரோ
சரிங் ப்ரோ ஓக்கே ப்ரோ
ஓக்கே ப்ரோ